ஹலோ ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்
செரிங்க தோழி அங் ஒரு சந்தேகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ இப்போ இந்த மழ டைம்ல வந்து வீட்டுக்குள்ள நெறைய பூச்சிகள் வந்து வருதுங்க இப்போ சில பேர் அதுக்கு ரெம்டி வந்து சொன்னாங்க இப்போ எப்டி சொல்றது பூண்டரைச்சு ஊத்துறது அந்த மாதிரி நெறைய சொன்னாங்க ஆனா அது எதுவுமே எனக்கு கொஞ்சோம் செட்டு செட்டாகல என்னென்ன பூச்சி வருது அப்டின்னா நமக்கு ஒரு பக்கம் கொசு தொல்ல ப பயங்கரமா இருக்கு அது போக கரப்பான் பூச்சி அப்போ பாம்பு மா பொண்டு எல்லாமே வருது இதுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் தோழி ஏன்னா வந்து எனக்கு வீட்ல கொழந்தைங்கள்லாம் இருக்கிறனால இந்த கெமிக்கல் ஐட்டம் இல்ல இந்த பூச்சி குண்டு அந்த மாரி போட்டா வாயில எடுத்து போட்டு சாப்ட்டுருவாங்க அதனால எந்த மாதிரி ஒரு இது போட்டா பூச்சிகள் எதுவும் வீட்ல
அது வந்து எப்டின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து இப்போ மழ டைம்ல ரொம்ப அந்த கொசு தொல்ல அதெல்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அதுக்காக தான் வந்து எப்பயுமே ஒரு ஆறு மணி ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு நம்ம கதவெல்லாம் வந்துட்டு அ க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிட்டோனா எந்த ஒரு பூச்சி தொல்ல எதுவும் அண்டாது அதுக்கப்புறோம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கொசு வலனே ஒண்ணு வருது இந்த கதவுக்கு வந்துட்டு அது இப்ப நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம்லலா பாத்தீங்கன்னா நெறைய அந்த மாதிரி வந்து கொசு மஸ்கிட்டோ நெட்டுனே வருது அது வந்து கதவுள வந்துட்டு நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து வைக்கிறாங்க ஸோ அத வாங்கி வந்து நம்ம அப்டியே அத ஒட்டிட்டோம்னா அது மேக்னெட் மாதிரி அப்டியே வந்துட்டு நம்ம உள்ள போகும் போதும் வெளியே வரும்போது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அத அப்டியே லைட்டாக தொறந்து விட்டோம்னா உள்ள போயிடலாம் அதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டியே குளோஸ் ஆயிடும் அந்த மாதிரி வந்து நெறைய நெட் எல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி வந்து நீங்க ஆ ட்ரை பண்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அ மஸ்கிட்டோ இதுக்காக வந்துட்டு அந்த இதெல்லாம் இந்த காயில் அந்த மாரி இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து இப்ப ஊது வத்தி ஏத்தி வைக்கிறது அந்த ஸ்மெல்லுக்கே வராது நீங்க இந்த நெட்ட போட்டுட்டாவே வந்துட்டு மேக்சிமம் வந்து அந்த பூச்சி தொல்லைகள்ல்லாம் கொறஞ்சிரும் ஏன்னா ஒரு ஒரு ஆறு மணிக்கு மேலதான் அந்த இருட்டும் போது அந்த டைம்ல தான் வந்து உங்களுக்கு பூச்சி தொல்லலாம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு ரெமிடி அப்படினு நெனைக்கிறேன் நானு சோ நான் இத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு இத பண்ணீங்கன்னாவே பூச்சி தொல்லைகள் எல்லாம் ஜாஸ்தியா வராது அது இல்லாம நம்ம இந்த கொசு பேட் எல்லாம் விக்குது இல்லையா அத வச்சு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் கொசு வந்துருச்சுனாலும் அந்த பூச்சில்லாம் வந்து பேட் வச்சே வந்துட்டு நம்ம அ எல்லாத்தையும் இது பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணிடலாம் சோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ரெமிடினு நெனைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஓஅதுக்குன்னு சொல்லி அ மஸ்கிட்டோ ரிப்பல்லன் சொல்லிட்டு அந்தக்ரீம் எல்லாம் வருது ரொம்ப ஜாஸ்தியா கொசு இருக்கு அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க வந்து கையில அந்த கிரீம் எல்லாம் பூசிக்கிறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கேக்குதுசோ அத நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த பெரிய பெரிய பூச்சி இந்த பாம்பு வருது சொல்றீங்க அதுக்கெல்லாம் நீங்க கத மூடி வக்கணும் அதுதான் வந்துட்டு ஒரே சொல்யூஷன் நெனைக்கிறேன் ஏன்னா நம்ம மழ டைம்ல வந்துட்டு அந்த வெலங்குகள்ல வெயில் காலத்துலதான் மெயினா வந்துட்டு இந்த விலங்குகள்லாம் வந்துட்டு வெளியே வர ஆ பாக்கும் ஏன்னா வந்து தண்ணி இருக்காது அந்த காட்டுக்குள்ள சோ அது வந்து வெளிய வந்து அந்த கொஞ்சோம் தண்ணிக்காக வந்துட்டு ஆ ரோடுக்கு வரும் அப்புறம் வீடு பக்கத்துல அந்த ரொம்ப மரங்கள் ஜாஸ்தியா இருக்கறத பக்கத்துல வந்துட்டு கொஞ்சோம் வரும் சோ அதுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் கதவெல்லாம் மூடி வக்கறது கொஞ்சோம் ஆ நல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்க என்ன சோ அதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும்
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அதுவும் நாங்க இருக்கிற பகுதிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காடுகள் இருக்கு அதனால அதுல இருக்க இருக்கிற விலங்கினங்கள்லாம் இந்த மாரி ஒரு வெயில் காலத்துலயும் செரி இல்ல இந்த காடு வந்து அழிக்கப்படும் போதும் நெருப்பு போட்டு அழிக்கப்படும் போதும் செரி அது வந்து வீட்டு வீட்டுகளை நோக்கிதான் வருது ஏன்னா எங்க வீட்ல வந்து முன்புறமும் பின்புறமும் கதவு இருக்கிறதுனால பின்புறத்துல இருந்துதான் வந்து மேக்சிமம் வருது நம்ம என்ன பண்ணுவோ முன்புறத்துல தான் உக்காந்து ஏதாவது ஒரு வேல செய்யுறது அந்த மாதிரி நம்ம ஒரு பிஸியா இரு போது பின்புறம் வந்து நம்ம கவனிக்க தெரில கதவு காத்தோட்டத்துக்கு தொறந்தே இருக்கிறனால உள்ள வந்து பூச்சிப்புழுக்கள் வந்துடுது அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு இது கேட்டேன் இப்ப ஏதாவது நம்ம தண்ணீல கலக்கி தெளிக்கிற மாரி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ரெமிடி மாதிரி தெரியுங்களா தோழி ஏன்னா நான் வந்து இதுவரைக்கும் கேட்டவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்டின்னா இந்த பூண்டு இருக்குங்க இல்லியா அத வந்து நீங்க அரைச்சு தண்ணீல கலக்கி அந்த செடி ஓரத்துல எல்லாம் தெளிச்சு விட்டீங்க அப்டின்னா அந்த ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சிப்புழுவும் வந்து வராது அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அதே மாதிரி இன்னும் சில இவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா இந்த இஞ்சி இதெல்லாமே வந்து இது பண்ணி போட்டா அது அந்த ஸ்மெல்லுக்கு வராது அப்டிங்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்றாங்க அதனால கொழந்தைகள் இருக்க வீட்டில் எத நம்ம வந்து பரிந்துரைக்கிறது ஆனால் கெமிக்கல் பக்கம் போறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கெடையாது அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் நேச்சர் வேல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுதான் தோழி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்கா அப்டி இல்லன்னா உங்க அம்மாவழி அப்பாவழி தாய் தந்தையர்கள் முன்னோர்கள் ஏதாவது சொன்னது அந்த மாதிரி தெரியுங்களா தோழி
இது நீங்க வந்து இந்த யூகலிப்டஸ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு ஆயில வந்துட்டு கொஞ்சம் தண்ணில வந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப்ப விட்டு அத வந்துட்டு நீங்க கொஞ்சம் தெளிச்சு வச்சீங்கன்னா வந்து அந்த ஸ்மெல்லு கூட வந்து அந்த இதால பூச்சிப் புழுவு எல்லாம் அண்டாது அப்டின்னு சொல்லுவாங்க சோ அத வந்துட்டு நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறோம் இப்போ இந்த நெறைய இப்போ இந்த இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் மாரி இருக்கோனா வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த அ பூனைகள் எல்லாம் வந்துட்டு அசிங்கம் பண்ணி வைக்கிறது அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போது வந்துட்டு அத அவாய்ட் பண்றது வந்து நெறைய நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் அதுவும் வந்துட்டு இந்த யூக்கலெப்டிஸ் ஆயில் அதல்லாம் தெளிச்சு பாத்தோம் பட் அதெல்லாம் கேக்கல ஆனா வந்துட்டு இப்ப ஒரு பிளெயின் ஒரு பாட்டில் வந்துட்டு கொஞம் தண்ணில கொஞ்சோம் குங்குமத்த போட்டு அந்த தண்ணி வந்து ஒரு ரெட் கலர் உள்ள வந்து நீங்க நல்லா கலக்கிட்டு அந்த ரெட் கலர் தண்ணிய வந்துட்டு வீட்டு வெளியவோ எந்த எடத்துல வந்து பூனை இது பண்ணுதோ அந்த எடத்துலத்துல வந்து நீங்க வச்சீடிங்னா அந்த பூன அந்த பக்கம் வரதே கெடையாது அத வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அத வந்துட்டு ரெண்டு மூணு பாட்டில் அந்த மாரி நான் தண்ணி அந்த குங்குமத்த போட்டு அந்த கலக்கி அந்த ரெட் கலர்ல ஒரு தண்ணிய வந்துட்டு வச்சட்டோம்னா அந்த அதுக்கு பயந்துகிட்டு வராம இருக்கு சோ இந்த மாதிரி நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த பூன வந்துட்டு எல்லாம் அந்த எடமே வந்துட்டு ஒரு வழியாயிடும் சோ அது வந்து நா காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கும் போதே அதுதான் இருக்கும் ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எப்படிடா இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட் போடலாமா அதுக்கு வந்துட்டு ஏதோ அம்பதாயிரூபா அறுபதாயிரரூபாய் செலவாகும் சொன்னாங்க கேட் போடணும்னு அது ஒரு பெரிய வேலை அதுக்கு தேவையில்லாத எதுக்கு செலவு பண்ணிக்கட்டு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் யோசிச்சு ரெண்டு மூணு பேருட்ட கேட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செரி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தா வந்துட்டு பூன அந்த பக்கம் வரதே கெடையாது சோ அப்ப இருந்து கொஞ்சம் கிளீனா இருக்கு அந்த வீடு வெளியே வந்துட்டு கொஞ்சம் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு இதைய வந்து என் பிரெண்ட்ஸ்க்கு நெறைய பேரு கிட்ட சொன்னேன் நெறைய பேர் வீட்லயும் அந்த மாதிரி வந்து ஆ நைட் ஆனா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சோ எல்லாருக்கும் சொன்ன நெறைய பேர் அந்த மாதிரி வெச்சு இப்ப வந்துட்டு அந்த பூனை அந்த பக்கம் போறதே கெடையாது அது கொஞ்சம் பயந்து விட்டா அந்த மாரி போகாம இருக்குறது கூட ஒரு நல்ல ஐடியானு நினைக்கிறேன் இதே யூ லிட்டு வந்து நீங்க தண்ணியில கலக்கி இந்த நம்ம குளிக்கும் போது வந்து சின்ன குழந்தைங்களுக்குல்லாம் இப்போ கோல்டு காப் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை வரும்பது குளிக்கும்பது ஒரு ரெண்டு ட்ராப் போட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணில குளிச்சிங்கன்னா வந்து கோல்டுலாம் வ வராம வந்து நல்லா ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் நல்லா ஒரு அந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு உங்களுக்கு கோல்டு காப் எல்லாம் வராம வந்து தடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இப்ப இந்த பூனை விஷயம் வந்து சொன்னீங்க இல்லையா இப்ப வந்து பொதுவா எல்லா பூனையுமே அந்த சிவப்பு வண்ணத்தை பாரு பயந்து ஓடுமா இல்ல இந்த பூனை மட்டும் குறிப்பா பயந்து ஓடுதுங்களா
இல்ல எல்லா பூனையுமே அப்படிதான் பயந்து ஓடுது வர்றதே கெடையாது நாங்க முன்னாடி இ வரைக்கும் பாத்தீங்கன்னா தினமுமே வந்துட்டு காலையில இது பண்ணிட்டு போயிடும் எங்களுக்கு வந்து அந்த பக்கமே போகவே முடியாது ரொம்ப பாக்கறதுக்கே அது மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது எப்படிடா அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா வந்துட்டு நீ இத நாங்க அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து வரதே கிடையாது அது அப்படியே டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு நாங்க நிறைய இடத்துல அதை பாார்கக்கவும் செஞ்சோம் அந்த மாதிரி வந்து தனி தனி வீடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் போகும் போது வந்துந்து அந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர்லயோ இல்லை ரெட் கலர்லயோ இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே கட்டி விட்டு தொங்க விட்டுறாங்க அதை பா அதை பார்த்துட்டு வராது போல இருக்கு அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நான் இப்போ ரீசெண்டட்டாக வந்துட்டு அதை பார்த்தேன் ஸோ அதது வந்துட்டு நல்ல ஒரு ரெமிடனு நினைக்கிறேன் அதை ஃபாலோ பண்றது அந்த மாதிரி பூனை தொல்லை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி பண்ணா வந்துட்டு வராம இருக்கு
கண்டிப்பா தோழி எங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பூனைத் தொல்லை கொஞ்சம் அதிகமாதான் இருக்கு என்ன அப்படின்னா என்னோட கணவர் வந்து வண்டி நிறுத்துவாரு டூ வீலர்ல அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பழக வச்சிருவாரு ஏன் அப்படின்னா பூனை வந்து அந்த சீட எல்லாம் கீறி விட்டுருது அப்படின்னா சொல்லி ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டிலில் வந்து எப்படி கிளாஸ் பாட்டிலுங்க
இப்ப இ இ இல்ல வெளியே நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவ பாட்டில் வாங்குறோம் இல்லையா பிளைன் அ பாட்டில் மேல இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்துட்டு ஒரு பாட்டில் அப்படிய பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சமா குங்குமத்த போட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணியே நல்லா ரெட் கலர்ல ஆயிடும் அந்த பாட்டில் வந்துட்டு எந்த இடத்துல பூனை வருதோ அந்த இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னாவோ இல்லைன்னா வந்து இப்போ ஒரு பில்லர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்க கட்டி விடுறத அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் வரவே வராது அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது ஹ் நான் பாலோ பண்ணதுனால சொல்றேன் அந்த நல்லாவும் வேலை செய்யுது
கண்டிப்பாங்க தோழி எது உங்களுக்கு யாரு பரந்துருச்சாங்க இந்த விஷயத்த
இந்த இத நான் நிறைய ஆர்டிக் கல்ஸ் எல்லாம் படிப்பேன் இல்லையா அந்த மாதிரி படிக்கும் போது ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணிப்பாருங்க கண்டிப்பா வராதுன்னு செரி ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டோம் எதுவுமே வேலை செய்யலாம் போது இந்த வேலையே நம்ம இத ட்ரை பண்ணிதான் பாப்போம்மேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து நிஜமாவே வந்து ஒர்க் ஆச்சு அந்த கலரை பார்த்துட்டு அது வந்து வரறதே கிடையாது அவ்வளோ நீட்டா இருக்கு நமக்கு அந்த இடமே சோ அத வந்துட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னனு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பூனைங்களை மட்டும்தான் விரட்டுமா இல்ல நாய்கள் இல்ல மற்ற விலங்குகள் எதையாவதுவும் விரட்டும்ங்களா
அது எனக்கு தெரியல ஆனா வந்து பூனைகளுக்கு வந்து நல்லா வேல செய்து அத பாத்த ஒடனே அது பயந்துட்டு போதுன்னு நினைக்கிறே அதனால வந்துட்டு எனக்கு பூனை தொல்ல தா கொஞ்சோ அதிகமா இருந்துச்சு ஏன்னா நாங்க இருக்கது அப்பார்ட்மெண்ட்டு தனி வீடுனா நாயெல்லா வரு அப்டின்னு நெனைக்கிறே நாங்க இருக்கிற எடத்துல நாய் தொல்ல அவ்ளவா இல்ல ஆனா பூனைக்கு வந்துட்டு நல்லா கேக்குது இத வந்துட்டு நீங்க வச்சீங்கன்னாவே கண்டிப்பா வந்துட்டு வராம இருக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கு ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்னது நறையா விஷயோ எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நா இதுமே பயன்படுத்தி பாக்குறே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாம்ங்க தோழி
கண்டிப்பா சிஸ்டர்